ஆ ஆ கேக்குதுமா கேக்குதுமா
என்னா பண்றீங்க
இதோ சும்மா வாக்கிங் போயிட்டு இருக்கேங்க
எங்க
இங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் அன்ட
ஓ எங்க கிரௌண்டலயா இல்ல பார்க்லயா ரெண்டுஇருக்குமே
இல்ல பார்க்ல
ஓகே ஓகே என்னா திடீர்னு
தோ ஒன்வீக்கா வெயிட் லாஸ்்ப்ராசஸ்ல இருக்கே
ஓ ஸ்டார்ட் பண்டீங்களா உம் ம்
வீட்ல இருக்காங்க இப்பதா ஸ்கூல்ல இருந்து வந்தா பாப்பா
உம் ம் ம்
இதுக்குள்ள நானு போயிட்டு வந்துறே அப்டின்னு சொல்லிட்டு வந்தாச்சு
உம் ம் ம் வீட்ல யாருக்
அங்கதா ஆண்டி இருக்காங்க
ஓகே ஓகே ஓகே டீவி பசங்க ஸ்நாக்ஸ்லா அவுங்க கூப்ட்டுப்பாங்களா
குடுத்துட்டு வந்தாச்சு எல்லாமே அவ ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள எல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டே
உம் ம்
அதா அவங்க ரெண்டு பேர் போட்டு குடுத்துட்டு
உம்
அப்டி கெழம்பி வந்துட்டேமா
ஓகே ஓகே
அவே டிவி பாத்துட்டு இருப்பியா
அவே ஸ்கூல் இல்லையா ஸ்கூல் சேத்துட்டீங்க தான
ஆ சேத்தாச்சு சேத்தாச்சு சேக்கிராட்லதா போட்ருக்கோ சிஎஸ்ஐ ல
ஆ ஆ உம்
அவே படம் பாத்துட்டு இருக்கா கருப்பு படம் பாத்துட்டு இருக்கா
இந்த இது டீவியில புட்டுட்டு வந்ட்டீங்களா
ஆ அமேசான் பிரைம் தா போட்டுவிட்டோ அவே அதவிட்டு நவரவே மாட்டா கொஞ்ச நேரத்துக்கு
உம்ம்ம் எவ்ளோ ஃபீஸ்லாம் எவ்ளோ ஸ்கூல்ல சிபிஸ்சி சிபிஸ்சி தான சொன்னீங்க
அ சிபிஎஸ்சி ஃபஸ்ட்டு டுவண்டி ஃவைவ் கட்டணோம ஒரு டேம் டுவல் டுவல் ட்ற மாரி இருக்கூ
தம்பிக்கா பாப்பா சிபிஎஸ்சி தான உம் பாப்பாக்கு எவ்ளவு ஃபீஸ்
பாப்பா க்கு ஃபஸ்ட் தேர்ட்டி கட்டணு அப்றோ ஃபோர்டீன் ஃபோர்டீன் கட்டுற மாதிரி இருக்கும்
பா ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்டின்னு தெரில
ஆமா நம்ம எல்லாம் டென்து டுவெல்த்ல இரு எல்லாமே பத்தாயிரத்தோட முடிச்சத மாதிரி இருக்கு என்னோட டுவெல்த் ஃபீஸ்லா ஒன்பதாயிரம் மொத்த டுவெல்த்தூ ஒன்பதாயிரோ தா
உம் உம் உம்
டுவெல்த் முடிச்சுட்டு வெளிய வர்றதுக்கு ஒன்பதாயிரோ தா ஆச்சு இப்ப ஜாஸ்தி தா எல்லாமே ஜாஸ்தி தா டிகிரி நா படிக்கும்போது பிகாம்லா தேர்டி தௌசண்ட்ல முடிச்சாங்க எ ஃ பிரண்ட்ஸ்லா
ஆ ஆ
இப்ப ஸ்கூலுக்கே ஜாஸ்தியா இருக்கு இப்ப சிபிஎஸ்சிக்கு வேற இதுவு மாத்திட்டாங்ளாமே தேர்டி மார்க் கெடையாதா இப்ப பிஃப்டி மார்க்கா பிஃபட்டி வாங்கிடுச்சு ஃப்பார் ஹண்ட்ரடுக்கு
ஆ இப்போ நார்மல் நம்மல்லா ஹண்ட்ரட் ஹண்ட்ரக்கு எது எழுவோ அது
ஹண்ட்ரடுக்கு தேர்ட்டி எடுத்தா பாசுல இப்ப ஃபிப்டி எடுத்தாதா பாசு ஆமா
பார்ரா ம்
இன்னைக்குதா புதுசா அந்த இது வந்துந்துச்சு சர்க்குலர் வந்துந்துச்சு பாத்தே
ம் ஏதாவது எஜுகேஷன்ல எதாச்சு சேஞ்சஸ் வந்துருக் க இப்ப நம்ம படிக்கிறப்ப ஜஸ்ட் ஒரு பேப்பரு பென்னு நார்மல் நோட் புக் அந்த மாரிதா பண்ணிட்டு இருப்போ எதாவது இப்ப டிஃப்ரெண்டா எதாவது போயிட்டு இருக்கா
இப்போ ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறாங்க பாப்பா எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் தா
ஆன்லைன்லையா கொஷின்ஸ்லா
கொஷின்ஸ்லா சிஸ்டம்ல வருது அவங்க வெறு ஆன்லைன்லயே பண்றாங்க ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ்லா ஆன்லைன்லே பண்ணிறாங்க ஃபில் அப்பு அதெல்லா ஆன்லைனலே பண்றாங்க
வீடல இருந்து எழுதுறாங்களா
ஆஹஹா அங்க லேப்ல வெச்சு எழுத வெக்கிறாங்க
பரவாயில்லயே இந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கே
அதுதா வெறு கொஷ்டி அண்ட் ஆன்சரு அந்த மாரி எல்லா வந்து அது திங்க் அண்ட் ஆன்சர்ஸ் மாரி வச்சறாங்க நம்ம மக்கப் பண்ணி எழுதுற வேலையே இல்ல இப்ப எதுமே
ஓ இப்ப எல்லாமே திங்க் பண்ணி யோசிச்சு நம்ம எழுதுற மாரியா
அவங்க எல்லாமே படிக்க சொல்றாங்க புக் ஃபுல்லா படிச்சாதா நம்ம ஒரு ம் ஃபுல் கண்டன்ட் தெரிஞ்ச தா நம்ம வந்து அந்த கொஷிடின் ஆன்சரே பண்ண முடியு
ம் ம்
இப்ப நம்ம புக் பேக்ல நால கொஸின் படிச்சுட்டு ரெண்டு டீடெயலு நாலு கொஸ்டின் படிச்சு எழுதணுல அந்த மாதிரிலா இல்லவே இல்ல
ம் ம் ம் பரவாயில்லைய நல்ல சேஞ்சஸ் ஆச்சே
நல்ல ஆ லோடு ஜாஸ்தியா இருக்கு அந்த சின்ன பிள்ளைங்க எவ்வளோ மகப் பண்ணுவோ எவ்வளோ படிக்குங்க
ம் ம் ம் ம்
கே ஜி படிக்க அந்த வேர்ட்ஸ் படிக்க ப்ரொனௌன்ஸ் பண்ண தெரியணு அதுங்களுக்கு பிளஸ் வந்து இல்லாம எழுதணு
ஓகே ஓகே எது இப்போ எல் கி இப்போ நார்மலா இப்போ தம்பி எல் கே ஜி படிக்கிறான்னா
ஆமாப்பா
ஆ எல் கே ஜி படிக்றத்திலே இந்த மாரி சிஸ்டம்லேயே உக்காந்து அ குவா எழுத வைக்கிறாங்களா
எல் கே ஜி கில்ல பாப்பாக்கு தேர்ட் ஸ்டாண்டட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இத
ஓ ஓ பாப்பா எதனாது படிக்கிறா
போர்து படிக்கிறா இப்ப போணு வருஷசோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ப்ராசஸ்
ம் இனி வந்து ஆனுவல் எக்ஸாமாகட்டு எந்த எக்ஸாமானாலு இப்ப ஆன்லைன்ல தா
ஆமா ஆன்லைன்ல தா
ஓ ஓகே ஓகே ம்
பஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுன்னு வச்சாங்க இப்ப அப்டியே ஒரு ஒரு சப்ஜெக்ட் டா ஏத்திட்டே போறாங்க இப்ப ஜி கே வக்றாங்க ஜி கே இது எல்லாமே அதா
எக்ஸ் எக்ஸ்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதா சொல்லித்தறாங்களா
எல்லாமே இருக்கு ஸ்போட்ஸ் ஸ்போட்ஸ் பேஸ் பண்ணி ரோப் யோகா அப்றோ கேரம் செஸ்சு கராத்தே ஸ்டென்னு ஸ்கூல்லே சாட்டர்டே வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டேவே
ம் சட்டே வந்து கொஞ்ச இதெல்லா கெடையாது கிளாஸ்லா கெடையாது ம்
சாட்டடேஸ்னா கம்பல்செரி கம்பல்செரி எல்லா ஸ்டுடெண்டு எ இதனா ஒரு எக்ஸ்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல கலந்து இருக்கணு
ம் ம் ம் ம் ம் ம் பாப்பா எதுலா இருக்கா
பாப்பா இந்த வாட்டி கேரம் போட்டிருக்கா போன வாட்டி கராத்தே போட்டா அதுக்கு முன் யோகா அதுக்கு முன்னாடி வெஸ்டன் டான்ஸ் ஒரு ஒரு வர்ஷோ ஒன்னொ ஒன்னு கொஞ்சோ பேசிக்ஸ் மட்டு கத்துக்கிட்டமே போட்டாச்சி
இதுல்லா லாங்குவேஜஸ்ல்லா
லாங்குவேஜஸ்ல்லா ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் மூணுதா
இப்ப கம்பல்செரி ஹிந்தியு இருக்கா ஓ
ஃப்த் ஸ்டாண்டட்வரைக்கு ஹந்தி கம்பல் செரி
ம் ம் வேயாராவது ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி எதாவது இருக்கா
ஆஹ அந்த மாதரில்ல இல்ல இந்த என்னென்னவோ இப்ப கோர்ஸ்சஸ்ல சொல்றாங்களே அது என்ன
இ ஏ கோசஸ்சா
ஆஹ இல்லம்மா ஆ சீ பேர்ட்டா சி பத்தோ ஏதோ சொன்னாங்க சம்மோட் அதுல பச்ச வந்து நம்ம இ ஜி எஸ் சிலபஸ்க்கு அது படிச்சோனா நமக்கு கொஞ்சோ யூஸ் ஃபுல்லா இருக்கு அப்டினு சொல்லிட்டு போ சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப புதுசா வந்து ஆமா இப்ப புதுசா வந்து அபாக்கஸ் கிளாஸ்சு ஆட் பண்ணிருக்காங்க ஃபை டேஸ்ல அபாகஸ் கிளாஸஸ் வேற நடக்குது
ம் ம் ம் பரவால பட் ஆனா இதுகெல்லா சேத்து மொத்தமா வாங்கிற்றாங்கள
ஆ ஆமா ஆமா ஆமா
பரவா நம்ப படிக்கிறப்பல்லா அதெல்லா எதுவு இல்ல உட்காந்து போவோ படிப்போ மக்கப் பண்ணுவோ டெஸ்ட் எழுதுவோ ஐயோ நாளா படிக்கிறப்பலா ரொம்ப மோசோ எங்களுக்கலா அந்த பீட்டீ பீரியடுனு சொல்லுவாங்ள
ஆமா ஆமா
ப்லா நாங்களா கெஞ்சுவோ ஒரு நா ஒரு நா ஒரு மாசத்துக்கே ஒரு வாட்டி தா உடுவாங்க
அதுவு மேக்ஸ் மிஸ் வந்து எடுப்பாங்க பாரு அப்பதா கடுப்பா இருக்கும அந்த வேற எந்த டீச்சரு கூட வாங்க மாட் தாங்க மேக்ஸ் டீச்சர் வந்து வாங்கிடுவ
மேக்ஸ் டீச்சர் ஆ அப்பதா நம்க்கு இன்னு கொஞ்ச ட்ரிபிள் மடக்கு கோவ வரு நமக் ஆ வேற ஏதாவது டீச்சர் வாங்கினா கூட ஓரளவு நம்ம ச
தியரிதானே கொஞ்ச நேரோ அப்டியே தூங்கினே இருந்துலான்னு இருக்கு
ஆமா மேக் மிஸ் வருவாங்க அதுவு இந்த மத்தான டைம்ல கரெக்டா மேக்ஸ் சோ அந்த தமிழ் இலக்கணமு நட இருக்கறப்ப நமக்கு தூக்கோ வரு பாருங்க அப்டி வரு தூக்கோ
ஆமா
ஆனா இப்பல்லா ஸ்மார்ட் கிளாஸஸ் தானே
எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் தா இப்ப தம்பிக்கல்லாமே அவங்கல்லா எடுக்கரதே இல்ல ஸ்மார்ட் கிளாஸ் தா வீடியோஸ் போடுறாங்க பிளே பண்றாங்க அவங்களு கூட பாடுறாங்க
உம் உம் உம் உம் அப்பறோ சாப்பிஸ்கு போர்டுகுல்லா வேலயே இல்
வேலயே இல்ல
உம் உம் உம்
ஒரு சில பசங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகுதுன்றாங்க சோ போர்ட் எல்லாமே ஸ்மார்ட் போர்ட் மாரியு இல்ல அந்த மார்க்கர் போர்ட் மாரியு மாத்திட்டாங்க
ஆ ஆ ஆ ஆமா ஆமா இப்ப நிறைய ஸ்கூல்ல அந்த மாரி தா மார்க்கர் போடுத்தா
ஆமா ஆமா ஆமா அது ஒரு சில பசங்களுக் டஸ்ட் டஸ்ட் அலர்ஜி மாரி ஆகுதுன்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்றதுல்ல யாருமே
ம் இப்பல்லா ஐசிஎஸ்சி சிலபஸ் தெரியுமா உங்களுக்கு
ஆஹ் இங்கே சேக்கட்டாட்தே இருக்கே அங்க இந்த ரோட்ல பானம்பட்டு ரோட்ல
ஆமா அங்கேயே இருக்கு அப்படின்னாங்க பட் அது இதோட ரொம்ப இதுவா இருக்கு அப்டின்னாங்க
ஆமா ஆமா அப்பல்லா அங்க கூட வேக்கன்சி இருக்குன்னாங்க நா போகவே இல்ல அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம அங்கயே எப்டி பசங்கள மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியல வேகன்சி இருக்கு போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு போ த்துக்கே செட்டால ஏன்னா நல்ல ஃபீஸ் குடுப்பாங்க
ஆமா ஆமா அவுங்க பேரு நல்லா இருக்கு
ஆமா
இப்போ நார்மலா சிபி. எஸ். ஸி சிபிஎஸ்இ ஸ்டாப்கே நம்மக்கு மேக்சிமம் ஓரளவுக்கு கொடுப்பாங்க ஒரு எக்ஸ்பெக்டட் சேலரி கொடுப்பாங்க பட் ஐசிஎஸ் தா பா எடுத்தோனே அதிகமா தா கொடுப்பாங்க
அதுதா சொன்னாங்க ஆனா என்ன அவ்வளவு தூரோ போயிட்டு எப்டி இது வர்றது பஸ் தா வேன் தா அவைலபிளா இருக்கு நம்ம தனியா ல்லா அவ கொஞ்சோ லேட்டா ஆயிச்சுன்னா தனியா ல்லா வரமுடியாது லேடிஸ்லா
ஓ அப்டியா
ஆஹ் ரொம்ப உள்ளார இருக்கு அது
ஆஹ்
இந்த கடலூர்ல இருந்து விழுப்புரம் ரோடு ஸ்ப்ளிட் ஆகும்ல அந்த இடத்துல இருக்கு அது ஸ்கூல் வேன் இருக்கு இப்ப டீச்சர்ஸ்னா வந்து ஸ்கூல் வேன் அளோ பண்ணுவாங்க என்னானு தெரியாது நம்ம அந்த டைமுக்குன்னு இது பண்ண முடியாது
ம் ம் ம் அதெல்லா அளோ பண்ணுவாங்க டீச்சர்ஸ்குல்லா ஃப்ரியா தா இருக்கும்னு நினைக்கிறே
ஆஹ் ஏதோ ஒரு எமர்ஜென்சி பசங்கல கூட வரணு அப்டின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல
உம் உம் உம் உம் ஆமா கரெக்ட் தா ஆனா நீங்க சொல்றது பாத்தா ரொம்ப லாங்கா இருக்குற மாரி
லாங்குதா அது கடலூர்லருந்து இது ஸ்ப்ளிட் ஆகு ஸ்டாட்டிங்லயே கொஞ்சதா உள்ள அது ரொம்ப உள்ள
ஆ ஆ ஆ யாரு உங்ளுக் இங்க இருக்கவ்ங்களே சொன்னாங்களா
அ இங்க இருக்க என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்ருக்காங்கள அவுங்கதா சொல்லிட்ருந்தாங்க ஆ டபுள் டிகிரி இருக்கறதுக்கு போலா அப்டின்றமாரி சொன்னாங்க
சேரி சேரி ஓகே
இங்க ஓகே ஓகேங்க ஓகே பாய்